செல்லுங்க எப்டிருக்கிங்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கிங்க
ம் நா நல்லாருக்கே தோழி ம் சொல்லுங்க தோழி நம்ம இன்னி இன்னிக்கு என்ன பத்தி பேசலா உங்கள்க்கு பிடிச்ச விஷ்யங்கல்லா நீங்க சொல்லுங்க சாப்டுறது ஒடுத்துறதுல எது வெளியில சுற்றதுக்கு எந்த மாரி விஷ்யங்கள்லா நீங்க விரும்பி செய்வீங்க
தோழி நீங்க பேசுறது எனக்கு செரியா கேக்கல தோழி
அப்டியா நம்ம வந்து அ உங்களுக்கு என்னன் மாதிரி விஷ்யங்கள்ல செய்யறதுக்கு பிடிக்கு எந்த மாரி ட்ரெஸ்ல்லா உடுத்துறதுக்கு பிடிக்கு அந்த மாதிரி விஷ்யங்கள்ல பகிர்ந்துக்கலா
சேரிங்க தோழி எனக்கு பாத்தீங்கன்னா மருதாணி போடுறது ரொம்பவே புடிக்கும் தோழி ஆ நா ரொம்பவே விரும்பி செய்றது நா ஒரு மெஹந்தி ஆர்ட்டிஸ் தா எனக்கு பாத் எங்கன்னா இப்போ என்னோட கிளைண்ட்ஸ் எல்லா இருக்காங்க அவுங்க மூலியமா எனக்கு நெறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்க இந்த மாரி ரொட்டேஷ் மாதிரி பேசஸ்ல எனக்கு கிளைண்ட் வருவாங்க எனக்கு அந்த வேலப் பாத்தீங்கன்னா நா ரொம்ப விரும்பி செய்யறதுனால அது எனக்கு கஷ்டமா இருந்தா கூட எனக்கு அவ்ளோவா கஷ்டோ தெரியல அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இடுப்பு வலிக்கு இந்த கை எல்லா மருதாணி ஆ அப்டியே ப்ரெஸ் பண்ணு போது இந்த க விரல் எல்லா வலிக்கு கழுத்தெல்லா அப்டியே லாக் ஆயிரு அப்ப கூட நம்மளுக்கு அது புடிச்சிருக்கிறதுனால அந்த வேல நம்ம ஆ செய்றோ ஈஸியா செய்றோ அது தூரத்துல இருந்து பாக்கும்போது கஷ்டமா தெரியாது ஆனா அது செ செஞ்சு அது பாக்கும் போதுதா அந்த வேல எவ்ளோ கஷ்டோ அப்டின்ட்டு தெரியு தோழி அதே மாரி பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ்சஸ்ல பாத் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு டீ ஷட்டு அப்றமா இந்த ஷாட்ஸ்சு இந்த மாரி பேண்ட்ஸ்சல்லா போடுறது ரொம்பவே புடிக் கு ஆனா நாங்க பாத்தீங்கன்னா வீட்லையே போட்டு டீ ஷர்ட் எல்லா போட்டுட்டு வீட் வீட்லயே பேண்ட் எல்லா போட்டுட்டு சுத்துறதுதா வெளியிலல்லா எங்குமே போட்டுட்டு போற மாதிரி இல்ல தோழி
ம் அப்டியா தோழி நல்லது தோழி எல்லாமே எப்டினா உங்களுக்கு ஒரு வேல நம்ம வந்து விரும்பி செஞ்சா நம்மளுக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்தா கூட அதோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது எந்த வேல இருந்தா கூட நம்ம வந்து அத விரும்பி செய்யணு அத வந்து ரசிச்சு செஞ்சா அது வந்து நம்மளுக்கு கொஞ்ச வலி குடுத்தா கூட நம்ம வந்து அத தாங்கிட்டு அது என்ஜாய் பண்ணிட்டே பண்லா நம்மளுக்கு விருப்ப இருந்தாலு சே வேல செஞ்சா நம்ம வந்து சின்ன வேலைய இருந்தா கூட அது வந்து ரொம்பவே கஷ்டமா தெரியு நம்ளுக்கு
ஆமா தோழி ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க நம்மள வருக் குர்த்தி ஒரு வேல வாங்குறாங்கல்ல அந்த வேல செய்யறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோ இதுவே நம்ம ஆசைப்பட் டு செய்யற வேல பாத்தீங்கன்னா கஷ்டமா இருந்தா கூட நம்ம அசால்டா பண்ணிட்டு போயிருவோ
ம் கரக்டுந்தாங் ஒரு வேல செய்யணுனா வந்து நம்ம விரும்பி செய்யணு அப்தா நம்மளுக்கு வந்து கந்த அதுல இருக்கற கஷ்டங்கள்ல்லா அதிகமா தெரியாது நம்ம வந்து ஈஸியா பண்ணிட்டு போய்ட்லா எந்த வேல இருந்தா கூட அத வந்து நம்ம விரும்பி செய்யணு நம்ம வந்து வ வரற்புறுத்தல்லா செய்யற வந்து வேலைய வந்து நம்மளால வந்து கன்டினியூ பண்ண முடியாது
ஆமா தோழி கரெட்டா சொன்னீங்க உங்களுக்கு எந்த மாத்ரி வேலை எல்லா ரொம்ப புடிக்கூந் தோழி எந்த வேல நீங்க ரொம்ப ரசிச்சி செய்வீங்க
ம் நா வந்து ஒரு என்ன சொல்லுது ஒரு அ டைய்லர் தா ஒரு நா எங்க அப்பா வந்து டெய்லரு அதுனால அவுங்ககிட்ட பாத்து நா கத்துக்கிட்டே எனக்கு ட் ட்ரெஸ் தக்கிறது பிடிக்கூ ஆனா வந்து என்ன வற்ப்புருத்த கூடாது கண்டினியூ பேசிஸ்ல நீங்க பண்ணி குடிங்கன் சொன்னா எனக்கூ ஃபேமிலி இருக்கு பசங்க இருக்காங்க என்ன மொதல்ல என்னோட ஒடம்பு செரியில்ல நா கொஞ்ச நேரோ வந்து உக்காந்துட்டே இருந்த எனக்கு ஹீட் ஆயிடுது பாடி எரிச்சல் அதிகமாயிடுது ஒடம்புல அதனால கொஞ்சோ கஷ்டமாருக்கு இல்லன்னா எனக்கு டிசைன் டிசைனா தச்சு ஸ் ட்ரெஸ் போட்றது ஏ பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்றது ட்ரஸ் ட்ரெஸ் டிசைன் டிசைனா டிரெஸஸ் தைக்கணு எனக்கு ரொம்ப புடிக்கூ அது கூட எனக்கு கொஞ்சோ அலச்சல் குடுக்குதா எனக்கு டைம் கிடையாது உக்காறதுக்கு தெக்குறதுக்கு அதுக்குன் நா வந்து என்னோட ரெஸ்ட்டு டைம் வந்து நம்ம ஒதுக்கி நம் வேல செய்ற மாத்ரி இருக்கு எனக்கு டெய்லி பேசிஸ்ல வந்து எனக்கு வீட்டு வேலயே கரெக்டாருக்கு காலைலே ஏந்தா அது சமையல் வேல ம் ட்ரெஸ் தொவைக்க ட்ரெஸ் தொவைக்கணு கண்டினியு பிஸ்ஸஸ் ப்றோ வந்து நம்மளோட கிச்சன் வேலைகள் வீட்டு வேலைகள் பசங்களோட பாக்குறது ம் ஸ்கூலுக்கு அனுப்புறது ஸ்கூலுக்குல இருந்து கூப்ட்டு வர்றது அதுல்லாமே சரியா இருக்கு இதுல வந்து நா வந்து டைம் எடுத்து தெக்குற மாத்ரி இருக்கு அந்த டைம் எடுத்து தெக்கிறது வந்து என் நானா முடிவு செஞ்சு நா பண்ணேனா அது கொஞ்சோ எனக்கு அ என்ன சொல்றது கொஞ்சோ கஷ் ட்டமா இருந்தா கூட நா வந்து அட்ஜஸ் பண்ணிக்கிடே எனக்கு துன்புறுத்தி நீங்க வந்து என்ன ஃபோர்ஸ் ஃபுல்லா நீங்க தெச்சு குடுங்கன்னு சொல்லி சொல்றது நேரத்துல வந்து என்னால செய்ய முடியில ஆனாலு கூட எனக்கு தெக்கறது ட்ரெஸ் தெக்கணுனா அது டிசைன் டிசைனா தெக்கணு அப்படின் சொல்ல எனக்கு ரொம்பவே புடிக்குந்தோழி
அப்டிங்களா தோழி எந்த மாரி ஆடை எல்லா உங்களுக்கு தெக்க தெரியுந்தோழி
நா வந்து ப்ளவுஸ்ல வந்து பிரின்சஸ் ப்ளவுஸு கட்டூரி ப்ளவுஸு டபுள் கட்டூரி ப்ளவுஸு சுடி தார் ஃப்ராக் அம்பர்ல்லா ஃப்ராக் எல்லா அப்டி ஒரு அளவுக்காக தெப்பேந்தவில் தோழி ரொம்ப டிசைனர் அளவு க்கு இல்லன்னா கூட எனக்கு ஒரு அளவுக்கா தெரியு அவ்ளதா
நல்லாதா டேலண்ட் தோழி உங்களுக்கு ஏனா இப்போ பாத் பாத்தீங்கன்னா இந்த தெக்கறதே உங்களுக்கு பெரிய வேலதா ஆனா இங்க நெறைய ரெடிமேட் ட்ரெஸ் இந்த மாரி எல்லா வந்துட்டு பா்த்தீங்கன்னா இந்த தைலர்ங்களுக் அந்த வெலவாசி எல்லா கொஞ்சோ கம்மி பண்ட்டாங்க ரொம்ப கம்மியா வெலைக்கு தச்சு தர சொல்றாங்க அது கொஞ்சோ கஷ்டமாயிரு அதுலயு நம்மளுக்கு மொதல்லயே தக்கறது அதே எஃபெக்ட் தா ஆகுது இப்ப தச்சாலு அதே எஃபெக்ட் தா ஆகுது
கண்டிப்
ஆனா இப்போ ரெடிமேட் டிரெஸ் எல்லா வந்தர்துனால இந்த டைலருங்களுக்கெல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சோ நஷ்டம் ஆயிடுச்சு அவுங்களுக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் எல்லா வருது இல்ல எல்லாரு ரெடிமேட்லே வாங்கி போட்டுக்கறாங்க அதுல பாத் தீங்கன்னா அ இப்போ டெய்லருங்களுக்கு நெறைய நஷ்டோ ஆகுது நெறைய பேரு பாத்தீங்கன்னா கம்மியான வெலைக்கு தச்சு தர சொல்லி கேக்குறாங்க
கண்டிப்பா தோழி ஆமா தோழி என்னன்னா நம்ம வந்து இந்த ரெடிமேட்ல வந்து மொதலல்லா உங்களுக்கு ரெடிமேட்ல டிரெஸ் ல்லா ரொம்ப அதிகோ தோழி இப்போ வந்து என்ன சொல்றது டிமாண்ட் வந்து இப்ப எப்டி இருக்குன்னா உங்களுக்கு சும்மாவே ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்காங்க முதல்லல்லா உங்களுக்கு ஒரு பண்டிக இல்லன்னா ஒரு பங்க்ஷனு இல்லன்னா ஒரு பர்த்டே இல்லன்னா ஒரு ஆனிவர்ச சரி அந்த மாதிரி எதாவது இருந்தாதா உங்களுக்கு ட்ரெஸ்லா வாங்குவாங்க இப்போ எப்டிலா இருக்காங்கன்னா உங்களுக்கு சும்மா சும்மாவே உக்காந்துட்டு போர் அடிக்குதுன்னா எதாவது ஃபோன் நோண்டிட்டே ஏஎதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்றாங்க அவுங்குளுக்கு அதனால ந அவுங்க எவ்ளோ குறைவான விலைக்கு இருக்கு எவ்ளோ ஆஃபர்ல அதிகமா இருக்கோ அது அ தேடி ஓட்றாங்க அதுல வந்து நம்பளுக்கு தேவை இல்லன்னா கூட நம்ம வந்து இவ்ளோ ஆஃபர்ல போட்ருக்கான்னு சொல்லி நம்ம வந்து தேவையில்லாத நேரத்துலேயே அது ஆர்டர் பண்ணிட்றோ நம்மளுக்கு தேவையே இருக்காது அந்த ட்ரெஸ்க்கு ஆனா கூட நம்ம வந்து அந்த ஆஃபர்ல இருக்கு கொறைவு விலைல இருக் இருக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்றாங்க
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க இப்ப நா கூட பாத்தீங்கன்னா எ பொண்ணு குட்டியா இருக்கறா அது வரைக்கு இந்த ஆன்லைன்ல இந்த பாத்துட்டே இருந்தன்னா இந்த மீஷோ இந்த மாரி ஆப்ல பிளிப்கார்ட்ல பாத்துட்டே இருந்தன்னா அத பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இது நம்ம பாப்பாவுக்கு போட்டு பாக்கணு அப்டின்ட்டு ஒரு ஆச வருது அதனாலேயே நா என்ன பண்ற துணி இருந்தா கூட எ பாப்பாக்கு இது வாங்கி போடணு அந்த ஆசைக்காகவே நா அத வந் வாங்கி போட்ற தோழி அதே மாரிதா இப்போ எல்லாருமே இருக்கறாங்க எதாவது ஒரு துணி புதுசா மாடல்ல பாத்தாங்க அப்டின்னா ஒடனே அது வாங்கி போட்டுக்ணு அது கம்மியாாதான இருக்கு வெல அப்டின்ட்டு வாங்கி போட்டுக்றது
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க நமக்கு தேவையில்லன்னா அப்ப கூட நம்ம வந்து வேஸ்ட்டா ஆர்டர் பண்ணிடுவோ அதனால நம்பளுக்கு வந்து டிமாண்ட் அதி கமா ஆயிடுச்சுன்னு சொல்லி சப்லையர்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு பல்கலக்க டைம்ல வந்து உங்க ஒரு ட்ரெஸக்கு ஒரு இருவது ரூபா குடுத்தாங்கன்னா ரொம்ப அதிகோ தெரியுதா அவுங்க வந்து என்ன சொல்றது ஏடா கூடமா அடிப்பாங்க பெரிய பெரிய தையல் வச்சு ஏதோ ஒரு தடவ ரெண்டு தடவ போட்ற மாரி த ச்சு குடுத்துருவாங்க ரெடிமேட்ல நம்ம டைலர் செய்ற தொழில வந்து அவுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆ அவுங்க வந்து ரெடிமேட்டயு டைலரிங்கயு வச்சு கம்பேர் பண்றாங்க அதுவு இதுவு வேற இது வந்து ஒரு என்ன சொல்றது இதுல வந்து உங்களுக்கு உங்க சைஸக்கு தக்கல இது இது ஒரு என்ன சொல்றது ஓரளவா தைச்சிருக்காங்க அவ்ளோதா இது வந்து உங்களுக்கு கரெக்டா பர்ஃபெக்ட் டா உங்க பாடிக்கு செட் ஆகுமான் சொன்னா செட் ஆகாது தெக்கறது வந்து உங்க ஒடம்புக்கே நீங்க என்ன சொல்றது உங்களுக்கா மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு தெச்சது அது போட்டீங்கன்னா அதோட ஃபினிஷிங் தனி இருக்கு ரெடிமேட் வாங்கி போட் டீங்கனா அதோட ஃபினிஷிங் தனி இருக்கு உங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிரு இது வந்து அதுல வந்து ஷோல்டர் பெருசா இருக்கு அ ஸ்லீவ்ஸ்ல்லா உங்களுக்கு ஆம்ஹோல் சின்னதா இருக்கு உங்களுக்கு
ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க தோழி
ஆ இடுப்பு சுற்று கம்மிய இருக்கு உங்களுக்கு செஸ்ட்டு கிட்ட கொஞ்சோ லூசா இருக்கு இடுப்பு சுற்று கம்மியா இருக்கு இப்ப இருக்கற காலத்துல வந்து எல்லாரு குண்டா இருக்காங்க அதனால உங்களுக் கு என்ன சொல்றது செஸ்ட்டு சைஸ் சின்னதா இருக்கு ம உங்க இடுப்பு சுற்று பாத்தீங்கன்னா கொஞ்சோ அதிகமா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்க கரெட்டா போடுன்னா நீங்க தச்சு தா போட்ணு நீங்க ரெடிமேட்ல வாங்கி போட்டீங்கன்னா உங்களோட ஃபினிஷிங் கரெக்டா இருக்காது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது நீங்க இன்னு கொஞ்சோ குண்டா தெரிவீங்க இதெல்லா ஒரு ஒரு விஷ்யத்துல ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு ஒரு சைட்ல உங்களுக்கு ஒரு சைட்ல நெகட்டிவிட்டி இருக்கு நம்ம வாங்கறதுல தா இருக்கு
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க நீங்க உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ் ச்சி தோழி தொடர்ந்து பேசலாம்
ம் நன்றி வணக்கம் தோழி
வணக்கம்